கேக்குதா ஹலோ உங்ளுக் கேக்குதா
ஆ கேக்குதுடா உனக் கேக்குதா
ஆ கேக்குது சொலுங்க சொலுங்க
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கடா
நா இப்பதா இந்தியா கிரிக்கெட் போயிட்டு இருக்குல பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க மேட்சு போயிட்டு இருக்கல ஆ அத பாத்துட்டு இருந்தே
ஓகே ஓக உனக் ரொம்ப புடிக்குமா கிரிக்கெட் கேமு
ஆ எனக்கு புடிக்கு நா நறயாவே ப நல்லா விரும்பி பாப்பே
சேரி சேரி ஆ
நீங்க பாப்பீங்களா
நா இ இப்ப பாக்குறதுல்ல பட் முன்னாடி ஸ்கூல் டைம்ஸ்லா படிக்கும் போது அப்பலாம் பாத்துட்டுருந்தே ஜென் அப்போ வந்து லேடிஸ் கிரிக்கெட் கடையாதுல்ல ஜென்ஸ் தான ஃபுல்லா அப்போ அவுங்க அவுங்கட்ட கேட்டே ஆமா இப்பதா ரீசண்ட்டா தா வந்துச்சு அந்த டைம் எல்லாம் பாப்போம் அப்பங்கேம் அப்ப நீ சொன்ன மாதிரி நல்லா வேர்ல்ட் கப் மேட்சு அதுவு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல்லா இருந்தா அவ்வளோ அப்போ நைட் எல்லா உட்காந்துரு அந்த மாதிரி
இன்னிக்கு இந்தியா பாகிஸ்தான் தா போயிட்டு இருக்கு
அப்படியா ஓகே ஓகேடா சேரி சேரி இப்ப எப்டி லீடிங்ல யாரு இருக்காங்க ஆ ஐ பி எல் லா பாத்துட்டுருந்தேன்டா அதெல்லா பாப்பே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்சு அதெல்லா வந்து இது பண்ணும்போது ரொம்ப இதுவா இருக்கும் அது எல்லாமே
சென்னைய சப்போர்ட் பண்றவங்களா
ஆமா ஆமா நா சென்னை சப்போர்ட் பண்ண சி எஸ் கே சப்போர்ட் பண்றவதா
ஓ அப்ப நம்ம நல்லா எதிராளிக போல
உனக்கு ஏன் உனக்கு யார புடிக்கும்
நா பெங்களூரு
அப்டியா செரி ஓகே ஓகே
எப்பவுமே நம்ளுக்கு இருக்கிறதா போட்டி நீங்க எங்கள பத்தி பேசுறது நாங்க உங்கள பத்தி பேசு சுறது
ம் சேரி சேரி அதனால அத அப்பல்லா பாத்துட்டு இருப்பே இப்போதா அதுக்கு டைம் கிடைக்காதுனால பசங்க அப்டி இப்டி ஃபேமிலி இதெல்லா இதுவானதுனால கொஞ்சோ பிஸியா போறதுனால டைம் இல்ல அதுல கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு பட் ஏ ஹஸ்பண்ட் யார பாத்துட்ருக்கும்போது அப்டியே அந்த டைம் ஃப்ரக்க்ஷன் ஆஃப் செகண்டு அப்டி பாத்துப்ப அவ்ளதா
நால்லாம் உட்காந்து இப்டி நா வந்து இப்ப எனக்கு தெரியும் இன்னைக்கு மேட்ச் இருக்கு நம்மளுக்கு இந்த நேரத்து த்துக்கு இருக்குனா நால்லா ஒரு டைம் டேபிள் மாரி போட்டு வச்சிருவே எனக்கு இந்த நேரத்துல இருந்து இந்த நேரோ யாரு டிஸ்டப் பண்ணாதீங்க
ஓகே ஓகே ஆ ம்
வேற ஏதோ பாப்பீங்ளா நீங்க வெளையாடுறதுல
வேற சம்டைம்ஸ் ஃபுட்பால் மேட்ச் பாப்பேன் அதுக்கப்பறோ வந்து ஆ வீட்ல அஸ்பண்ட் வந்து இது பாப்பாரு அந்த என்னது டபிள்யூ டபிள்யூ எஃப் அ அதுலா பாப் ஆ அது பாப்பாங்க அத பாப்பன் உக்காந்து அதான் அவர் எதாவது பார்க்கும் போது அந்த டைம் அதையு பார்ப்பன் அப்டே அதான் அவ்ளோ ஆனா பட் இது எல்லாத்தவிட கம்பேர் பண்ணா கிரிக்கெட் தான் எனக்கு ரொம்ப புடிக்கும். அதுவும் அவுங்க அந்த பழய அந்த கேம் எல்லாம் இருப்பாங்கள பிளேயர்ஸ்ல்லாம் அவங்கள அது அந்த டைம்லல்லாம் வந்து என்ன தெரியுமா கார்ட்ஸ் எல்லா இருக்கு அந்த கேம்ஸ் அவுங்க அந்த காட் ட்ஸ்லா வச் அதே வந்து ஒரு கேம் மாதிரி இருக்கோ நாங்க அந்த கார்ட்ஸ்லா கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா ஃப்ரெண்ட்ஸ்குல்ல வந்துல அவுங்க ஒவ்வொரு நம்ம அ வச்சிட்டு நம்ம டீம் அந்த ஒவ்வொரு ஒருத்தங்களோட அந்த ட்டரன்ஸ் அவுங்க ஸ்கோர்ஸ் அங்க சிக்ஸஸ் போர்ஸ்லா இருக்கு பாத்தியா அதெல்லாம் வந்து நம்ம ஆப் போசிட் ஆப்போசிட் உக்காந்து கம்பேர் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிறோம் கேம் விளாடணும் வெளாடும் போது வந்து யாருது வந்து இப்போ இப்போ சப்போஸ் நம்ம ஒரு கேம் நான் இப்போ இருந்த நீ ஆப்போசிட்ல இருந்தா நீ வந்து ரன்ஸ் வச்சு நீ சொல்லுவ சப்போஸ் அந்த பிளேயர் வந்து ரன்ஸ் அதிகமா எடுத்ருப்பாங்க என்னோட ஏங்கிட்ட க்கு காலந்த் ரன்ஸ் கம்மியாருக்கு அப்ப என்னதா நீ அப்ப ஜெயிச்சன் ஆயிரூ அப்ப என்னோட கார்டை நீ ஆக்குபை பண்ணிப்பா அந்த மாதிரிலாம் கேம்ஸ் எல்லாம் விளாடுவோம் அந்த டைம்ல நாங்களே வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாரோட பிளேஸ் கார்ட்ஸ்ல்லாம் வச்சு வெளாடுவோம்
ஓ இப்டியெல்லாம் வெளையாடிரு க்கீங்களா இதை ஃபஸ் நான் புதுசா இன்னக்குதான் கேக்கற
ஆமா அந்த மாதிரி அதை வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருந்து விளையாடுவோமா அப்போ வந்து இல்ல அந்த டைம்ல வந்து என்ன தெரியுமா இப்ப அதா இப்போ சப்போஸ் வந்து ஒரு இதுல வந்து ரான்ஸ் அதிகமா எடுத்துருப்பாங்க செலவங்க பத்து சிக்ஸ்ஸஸ் அதிகமா எடுத் திருப்பாங்க அப்ப நம்ம சொல்லும் போதுல்ல ய மத்தவ்ங்கள விட வந்து நம்மள்து ஜாஸ் தியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாரோட கார்ட்ச கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்ப நமக்கு பாயிண்ட் நறைய வந்துரும்
ஆ நம்ம யார்ட்ட வந்து நறையாருக்கோ அவங்கதா ஜெயிப்பாங்க
கரெக்ட் கரெக்ட் லாஸ்ட்ல பாக்கும்போது அந்த மாதிரி அதனால அதெல்லா அந்த டைம் ஒன்ஸ் அப்பான அ டைம் போலா அந்த மாதிரி இருந்துருக்கோ
வேற நீங்க எதோ வெளையாடுவீங்ளா வெளியெல்லா
வெளியே வாப்பா ஆ முன்னாடில்லாம் என்னது கண்ணாம்பூச்சி வேலாடுவோம் அப்பறோ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா உள்ள போய் ஒழிஞ்சுப்போ அப்றோ கிரிக்கெட் வந்து வெளியக்கூட வெளாடுவோ நாங்க பசங்க ஸ்ட்ரீட்ல இருக்கா எல்லா பசங்களும் சேர்ந்து அது வச்சு வேலாடுவோம் அப்புறம் வந்து இது ஆ இன்னது ஆம் கபடி கபடி வெளாடுவோ அதுக்கப்புறோ வந்து அந்த ஆ பாக்ஸ் மாரி போட்டுட்டுல்ல அந்த காயின் போட்டு தாண்டுவாங்க அந்த நொண்டி மாதிரி இருக்கும் ஆ
டீம்மாறி
ஆ அய் அந்த அந்த வெளாட்டு அப்டின் நெறையா இருக்கு அந்த மாதிரிலா அப்ப கேரம் கேரம் வெளாடுவோ நா அத வெளியே ஸ்ட்ரீட்ல எடுத்து போட்டுட்டு எல்லாரு சுத்தி வச்சிட்டு கேரம் வெளாடுவோ
பரவால்ல நெறையாவே வெளையாடுவிங் வெளையாடி இருக்கிங்க போல அப்ப நீங்க
ஆமா அந்த டைம் விளையாடி இருக்கோம் பை இன் இப்பதா வந்து ஆனா இப்போ என் பசங்களுக்கு வந்து சொல்லப்போனா அது க்கு மேல இன்ட்ரெஸ்ட்டே கெடையாது ஓகேவா
ஆமா அவங்களுக்கு மட்டு ஃபோன் குடுத்தா மட்டும் போது அவங்க எல்லாமே சந்தோஷம்தா
அது தா அவுங்களுக்கு அந்த வெளிய போய் வெளாட்றதுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே கெடையாது அவங்களுக்கு என்னனா அந்த ஃபோன்ல ஷார்ட்ஸ் பாக்கனு அப்புறோ வந்து வேற ஏதாவது இந்த மாதிரி ஃபுல்லா ஷார்ட்ஸ் தா மோஸ்ட்லி அதுக்கப்றோ பாத்தா அந்த சேன் இது பொம்ம சேனல்ஸ் எதாது இருக்கும் பாத்தியா காட் டூன்ஸ் அந்த மாதிரிலா ஆ அதெல்லா அப்டிதா பாக்குறாங்க அப்றோ மியூசிக் பா பாட்டி ரெண்டு பசங்க நல்லா பாட்டு எல்லா எல்லாய் இப்ப அப் டு டேட்ஸ் என்ன பாட்டு இருக்கோ எல்லா பாட்டுமே தெரிஞ்சி வச்சிருக்காங்கப்பா நல்லா பாடுறாங்க உக்காந்து எப்டிதா தெரியு எனக்கே தெரில எப்ப இல்லா மாறி பாட்டு கா அப்டின்னு எனக்கே யோசிக்க மாதிருக்கு புதுசா இருக்கே அப்டியெல்லா
ஆனா இப்ப இருக்கிற கார்ட்டூன்ஸ் எல்லா அவ்ளோ நல்லாவே வராது பாத்தீங்கன்னா
ஆமாடா முன்னாடி வந்துல்லா நல்லா இருக்கு அந்த மிக்கி மவுஸுல்லா வரு பாத்யா டாம் அண்ட் ஜெர்ரீ
ஆ அதெல்லா நல்லா இருக்கு இந்த பழைய சோட்டா பீம் கூட நல்லா இருக்கும்
கு சோட்டா பீம் நல்லா இருக்கு அது எங்க எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கு நாந்த அதுல வந்து அந்த காலியா அந்த ஒவ்வொரு கேரக்ட்ரு இப்ப கூட ஞாபகருக்கு பீம் பீம் அந்த சாங் வருல்ல லட்டு ஹ அவன் லட்டுன்னா ரொம்ப புடிக்கும் அந்த இது வந்து ஆனா அது நல்லா இருக்கு அப்றோ நீ சொன்னமா அந் நெடியா அப்பல்லா வந் நெடியா இந்த மாரி பசங்களுக்கு ஆக்டிவிட் இந்த ஷக்கலக்க பூம்பூம் அந்த மந்த் பென்சில்ஸ்லா வரூ அதுல இந்த ஒவ்வொரு அந்த இது வைக்கும் போதுல்லா அதுக்கேத் இந்த மாதிரி பேட்ஸூ ஆ புக்ஸு அந்த பென்சில்ஸ் அந்த மாதிரி அவங்களோட பிக்சர் போட் போட்ட மாதிரி வரும் கார்ட்டூன்ஸ் எல்லா பிக்சர்ஸ் போட்ட மாதிரில்லா
ஆமா அப்பெல்லா வந்து நம்மளுக்கு கார்ட்டூன்ஸ்ல கூட கருத்து சொல்லி குடுப்பாங்க இப்ப எல்லா கார்ட்டூன் வந்து பெரியவங்க பாக்குற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அவ்ளோ தா தப்பு தப்பா பேசுற மாதிரி பண்றாங்க
ஆமாப்பா அதுல்லா பாத்துட்டு ஏ பொண்ணு நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் இப்ப அந்த ஒரு இது போட்டுவாங்க அது அந்த சோட்டா பீம்ன்னா நல்லா இருக்கு பட் ஆனா இப்ப வந்து எடையில ஒண்ணு வந்துச்சு அந்த ஒரு என்ன மோட்டு பட்லூன் சொல்லிட்டு ஐயோயோ அததா ஏ பொண்ணு பாப்பா அத பாத்து ரெண்டு அவுங்க ரெண்டு பேருமே வந்தந்த லோக்கல் ஸ்லாங் மாதிரி பேசுவாங்க ஓகேவா அது அதேதா அந்த பசங்க ஏ பொண்ணுக்கு அத பாத்து சிரிச்சி சிரிச்சி உட்காந்துட்ருப்பா பாத்தா அவளு அதே மாரி பேச ஆரம்பிச்சிட்டா அதுல இ நா கட் பண்ணிட்டே நீ அதெல்லா பாக்கவே கூடாது அப்டின்னு சொல்லிட்டு
அதா அவுங்க என்ன பாப்பாங்க அதுதா கத்துப்பாங்க
ஆமா அதுனாலதா பா அதுனாலேயே வந்துல ஆ நொம்ப கஷ்டமா இருக்கு அவுங்களுக்கு அந்த டிவி டிவி ல்லா சரி ச டி இது ஃபோன அவாய்ட் பழைய டிவில எத போட்டுக் குடுக்கணு டிவில இந்த மாரி தா போடுறாங்களா இத பாக்கும்போது இனியு அதை திருப்பி இதுவாயிறாங்க அதனால சரி ஓகே அதுக்கு எதுமே பாக்காம இருக்கனால ஃபோனாது கூட ஓரளக்கு போட சேரி எதால்ம் எதாவது கொஞ்சொ யூஸ்ஃபுல்லா எதாவது திங்ஸ் எதாது போட்டு கூட காமிக்கலா ல் டிவில வந்து அது நம் ம ஒண்ணுமே பண்ணவு முடியாது ஓகே வா அவுங்க இ பண்றா அப்டியே அதேதா ஒக்காந்துட்டு இருப்பாங்க நீ சொன்ன மாரி நா இப்ப அதலா மோஸ்ட்லி நெறய கட் பண்ட்ட அப்றோ வந்துன்னு அந்த மார் நெறிய இருக்கு ஆனா இப்போலா வந்து எதுமே மி அப் பசங்ளுக்கு வந்து வொர்த்தா அதெல்லா சொல்லி தர மாட்டன்றாங்க எதுமே
அத இப்ப வந்து பாத்தோன்னா நல்லா சொல்லி் குடுக்கறது இருக்கு தப்பா சொல்லி் குடுக்கறது இருக்கு நம்ம எப்பிடி தேடி எடுத்து அவங்கள பாக் க வெக்கறமோ அதுதா உண்டு
ஆமா கண்டிப்பா அது கண்டிப்பா உண்ம தா ஆனா வந்து பசங்க என்ன தெரிய்மா நம்மென்ன எது வேணான் சொல்றமோ அத தா பாப்பாங்க
ஆ நம் எது வேண்டான் சொல்லுவோ அதா ஃபஸ்ட்டா போய் பண்ணுவாங்க
கண்டிப்பா அந்த மென்ட்டால்ட்டி இப்போ முன்னாடில்லா வந்துல்லா வந்து எங்க இதுல நா வந்து எங்க அப்பா அம்மா அப்டே அந்த சவுண்டு் கேட்டாலே உட்னே அப்டே கம்முனு ஆய்டுவோ டி வி ஆஃப் பண்ணீடுவோ அந்த மாதிரிலா
ட்ல அப்பா வர சத்தோ வந்தாலே டி வி எல்லா ஆஃப் பண்ணி புக் எல்லா பெரட்டி ஐயோ அப்பா வராங்க படிக்கணுன் அப்பிடி உக்காருவோ
அப்பிடிதான்டா அப்பிடிதா கண்டிப்பா அந்த ஒரு பைக் சவுண்டு கேட்டாலே வந்து ஸ்ட்ரீட் கொஞ்ச எண்ட்லே கேக்கு அந்த ஆன் சவுண்டு கேட்டோன்னே ஐயோ வராங்கன் சொல்லி டக்குன் டி வி எல்லா ஆஃப் பண்ட்டு இப்போ வந்து ஆஃப் பக்கத்துல உக்காந்து ஆஃப் பண்ணி போட்டா கூட போய் ஆன் பண்ணி போட்றாங்க இதுக்கே
ஆமா இப்பெல்லா அப்டியே டக்கு டக்குன் பேசிருவாங்க நம்மெல்லா அவங்க படிச்சிட்ருக்கும் போது எதோ வந்து கேட்டாவே ஐயோ வந்து கேக்கறாங்ளே அப்பிடி பயப்படுவோ நம்மெல்லா
ஆமா அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டு இல்ல இப்போ இல்ல இப்போ வந்து எ நொம்ப ஃப்ரீ ஆய்ட்டாங்க பசங்க ஓகேவா இந்த மாதிரி இதெல்லா பாத்து பாத்து அவுங்க நொம்ப அப்பெல்லா நம்ம வந்து வேறேனு நம்ம அப்பா அம்மா கிட்ட கான்வர்சேஷன் மட்டுந்தான இருக் கு வெளிய இந்த நமக் இந்த இதெல்லா கம்னிகேஷன்ஸ்லா அவ்ளோ கெடையாது இந்த நம்ம யூசேஜ் கெடையாது எலக்ட்ரானிக் யூசேஜ்லா கம்மி
ஃபோன் எல்லா ரொம்ப கம்மியாதா பாத் தோ நம்மளுக் எது இர்ந்தாலு அம்மா, அப்பா, தம்பி தங்கச்சிலா அக் கா அவங்க கிட்ட தா நெறைய பேசுவோ
நெற்ய ஷேர் பண்ணிப்போ நைட்டு தூங்கம்மோது செரி எல்லா ஒன்னா படுத்து அப்டே நொம்ப சந்தோஷ்மா பேசிக்கிட்டு அப்டியே பக்கத்துல் பக்கத்துல படுத்து இப்பெல்லா வந்து எங்க அதெல்லா சுத்தமா கெடயாது அவுங்கவுங்க இஷ்டத்துக்கு து ஏ பசங்க இன்க்ளூடிங் சேத் தா சொல்றே கூப்ட்டா கூட்லா அவுங்க பாட்லா அய்யய்யோ வேணா வேணா எங்க முன்னாடில்லா வந்து அம்மாவெல்லா அக் பண்ணிட்டு தா கடந்து தூங்குவா அம்மா பக்கத்துல படுக்கணுன் நெனைப்போ அப்டிலா நெனைப்போ இப்போல்லா அதல்லா கெடயா போனா கூட டச் பண்ணாத டச் பண்ணாத
இப்ப புது புதுசாவே ஒரு எனக்கொரு தனி ரூமு குடுங்க
கண்டிப்பாடா கண்டிப்பா அதுதா சொல்றாங்க உள்ள வரக்குடாதுன் சொன்னா நம்மளே எதாவ்து போனாலோ எதுக்கும்மா நீங்க சும்மா சும்மா வந்து பாக்கறீங்க அப்படீனு
ஆமா சேரி நா உங்களுக்கு திருப்பி டென் மினிட்ஸ்ல கூப்டட்டா எனக் கொரு ஃப்ரெண்டு் கால் பண்ணீட்ருக்கா
ஓகே ஓகேப்பா ஓகேடா ஓகேடா செரிடா ஓகேடா